ம் நல்லா ‌ இருக்கே ஏங்க எ ஞாபகலா வருதுங்களா
அதெல்லா இருக்குதுங்க ஞாபகமால்லா இருக்குதுங்க எங்க பேசறக்கு டைமு உங்களுக்கு தெரியாதா பசங்களுக்கு லீவ்னா எப்டி இருப்போ வீட்லைன்னு
அப்பப்ப எங்களயும் நெனச்சு பாருங்க உங்க பசங்களவே பாத்துட்டு இருந்தா அப்றோ
ஃபோனே கைல இருக்க மாட்டேங்குதுங்க என்ன பண்றது ம் அவுங்க தூங்குனா தான் நம்மளுக்கு ஃபோனே கைக்கு வருது
அதா அதாங்க ம் ஏங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ங்க ஆமாங்க எனக்கொரு ஹெல்ப் எனக்கு நீங்க அன்னக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கல அந்த ஈவினிங் போயிருந்தலங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கு அப்போ ‌ உங்க செய்ன் வந்து பாத்துருந்த டிசைன் சூப்பரா இருக்குது அந்த செய்ன் எத்தன பவுன் இருக்குங்க அது
அப்டிங்களா நல்லா இருந்ச்சுங்களா டிசைனு
ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கும் ஒரு பஃங்க்ஷன் வருதுங்களா சோ அதுக்கா க தான் பாத்தங்க ம் எத்தன பவுன்ல உள்ளதுங்க அந்த செய்னு
எத்தன பவுனு இருக்குன்னு இதுனு நெனைக்கிறீங்க
அது கொஞ்ச கனமா தான் இருந்தது நல்லாவு இருந்துச்சுங்க டிசைனு மைநுயூட்டா இருந்தது ஒரு அஞ்சுல இருந்து ஏழு பவுனுக்குள்ள இருக்குனு நெனைக்கிறே கரெ்க்ட்
இல்ல இல்லிங்க
அப்போ அத விட ஜாஸ்தியாருக்குமா கம்மியா இருக்குங்றீங்ளா
இது எல்லாமே தப்புங்க அது வந்துட்டு பாத்தீங்னா கோல்டு கிடையாதுங்க கோல்டு கோட்டிங் ங்ல வந்து நம்ம அந்த மாரி ஒரு இது வாங்கிருக்கே கவ்
என்னங்க திடீர்னு இப்டி ம் சொல்றீங்க ‌அது கோல்டு மாரியே தா ‌இருந்துச் சுங்ளே ந அத தா நெனச்ட்டே இருந்த அவுங்க கோல்டு வாங்கிருக்காங்க நானு வாங்கணு அப்டின்னு செரி அதுதா எவ்ளோவு பவுன் இருக் குமே அப்டின் ஒரு அப்ராக்சிமேட்டா கேக்லா அப்டின் பாத்தா இப்டி சொல்றீங்க நல்லா இருந்துச்சே எங்க வாங்னீங்க
கோல்டு வந்துங்க இருந்தாலுமே அந் த மாரி டிசைன் டிசைனா வாங்கி போட்டாலுமே நம்ம கழுத்தில இருக்காதுங்க வேற பாக்கெட்டுக் போயிரு அந்த மார் ரி பயமா இருக்கு வெளியில போட்டுட்டு போறக்கே அதனால நா வந்து கோல்டு கோட்டிங் குடுத்து அந்த மாரி செலக்ட் பண்ணி வாங்கிட்டங்கே கலெக்க்ஷன்ஸ் ரொம்ப புடிக்குங்ளா நா வந்து ரொம்ப இது பண்ணுவே நல்லா பாத்து டிசைன் டிசைனா பாத்து வாங்கி வச்சுக்குவே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்க் ஒவ்வொரு மாரி போட்டுட்டு போவே
கரெட்டு தா கோல்டுலேயே டிசைன் டிசைனா வாங்கணுன் நெனச்சா எத்தன வாங்குறதுங்க இதுதா பெஸ்ட்டு ம் சேப்டியு கூட ஆமா கரெட்டு தா மேச்சுக் மேச்சா போட்லா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி
ஆமாங்க
து வச்சு போடலா அந்த மார்லா இருக்க தான செய்துங்க
நாமாங்க
அடிக்கடி ஷாப்பிங் பண்ணி வாங்குவீங்ளா
ஆமாங்க நா வாங்கிக்குவே நா ஃபங்க்ஷனுக் ஏதாவத் போறேனா ரொம்போ பட் என்னான ஃப்ங்க்ஷன் போவோனா எல்லாருமே ஃபே போவோனா நா அந்த மாரி வாங்கிக்வே கலெக்க்ஷன்ஸ் வாங்கி வ ச்சிருக்கே எனக்கு அப்றோ பாத்துட்டு நா போட்ருக்கறத பாத்துட்டு இங்க பக்கத்துல எல்லாருமே பா து நல்லா இருக்கு டிசைன்ஸு எப்பே நீ நீங்க கேக்கற மாரிதா எல்லாருமே கேட்டாங்க அப்றோ நா சொன்னே இல்ல அப்டின் சொல்லுங்கட்டு அப்ப எங்களுக்கு வாங்கித்தாங்க அப்டி ன்னாங்க அப்டி அப்டியே ஒவ்வொர்த்ரு ஒவ்வொத்துரு ஒன்னு ரெண்டுன் வாய்ங் குடுத்தே இப்போ பாத்தீங்னா ஒரு பத்து கஸ்டமர் பக்கோ சேந்துட்டாங்க எனக் காங்க வாங்கி குடுங்க வாங்கி குடுங்கன்னு ஆமாங்க ஆமாங்க எங்க நம்ம வேண்டானாலு விட மாட்டேங்கிறாங்ளே
நல்ல ஐடியாவா இருக்குங்ளே நம்மளுக் போய் ஷாப்பிங் பண்ண போம்போது கூட ரெண்டு மூணு சேத்தி வாங்கிட்டம்னாலுமே அவுங்களுக் கூத்த மாரி இரு
ஆமாங்க நம்ம வெளியிலயும் போவ் முடியாதா வீட்ல இருந்துட்டு ஏதோ ஒரு சின்னா தெனங்க பார் டைம் ஒர்க் மாரி பண்ணிக்லா நம்ளுக்கு ஒரு டைம் பாஸ் ஆ கும் இலைங்ளா
செரிங்க இப்ப அது கலர்ல்லா போகும் போகுலீங்ளா மெருகு போனு அப்ப என்ன செய்வீ ங்க திருப்பியு போய் அத குடுத்து மெருகு போட்டுக்லாங்ளா
நா ஒன் இயர் வாரண்டி மாரி வாய்ங் குடுத்துருவங்க
ஓகே ஓகே ஓகே ம் அதாவதுங்க வெலைக் தகுந்த மாதிரி ம்
இப்ப ரேட் வந்துங்க அதிகமா இருந்துச்சுன் வச்சுக்கோங்ளே காஸ்ட்லியான இதா இருந்துச்னா ஆ ஐட்டமா இருந்துச்னா நா வந்து ரெண் டூ இயர்ஸ் ஒன் அண்ட் ஆப் எஸ் அந்த மாரி குடுத்துருவாங்க வே வாரண்டி வாய்ங் குடுத்துருவே கொஞ்சோ ரேட் க பிரைஸ் கம்மியான பொருளா இருந்துச்னா நா வந்துட்டு அது ஒன் இயர்கு வாரண்டி கண்டிப்பா ஒன் இயருக்கு வாரண்டி
அப்டிங்ளா செர் செர் செரிங்க செரி இப்ப நா கேக்ற எனக்கு வேணுங்க எனக் என்னனா கோல்டு தா வாங்லான் நெனச்சங்கே இப்போ எங்க வீட்டு பக்கத்திலயுமே கொஞ்சோ ம் எல்லா இருக்காங்க உமென்ஸ் எல்லா இருக்கறாங்க அவுங்களுக்கெல்லா வந்து கொஞ்சோ மீடியம் லெவல்ல தா இருக்காங்க இந்த மாரி செயின்லா வந்து குடுத்தோம்னா வாங் குவாங்க நெனைக்கிறேங்க இந்த சேல்ஸ் பண்ணி பாக்கலாம்னு நெனைக்கிறேங்க எங்க ஏரியில நீங்க எங்க வாங்குறீங்கன்னு என்ன அ எனக்கு இது எப்டி வாங்கணுனால தெரியாது ஆக்சுவலா எங்க போய் வாங்கணு எப்டி வாங்கணுனால எனக்கு தெரியாதுங்க ஏ ஆ ந்து நீங்களே எனக்கு வாங்கி குடுத்துட்டீங்கனாலு செரி உங்களுக்குமே வந்து அதுல ஒரு கமிஷன் வர மாதரி கூட பண் ணிக்கிளா
செரிங்க பண்ணிக்கலாங்க நா ஃபஸ்ட்டு என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு கேட்லாக் அனுப்புறேங்க செரிங்களா அதுல வந்து ஆமாங்க நீங்க எப்டியு நா ஒரு எனக்கு ஒரு டிசைன் புடிக்கு இந்த ஏரியால உன்னு மாரி போகு அந்த உங்க ஏரியால எப்டி போடு வாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நா வந்துட்டு ஒரு கேட்லாக் அனுப்புறே அதுல ஒரு டி சைன்ஸ் ஒரு நூறு விதமான டிசைன்ஸ்யெல்லா இருக்கு அந்த ஏரியால எப்டி போடுவாங்க ஆளுக எப்டி இருக் காங்க நீங்க ஒரு பாருங்க உங்களுக்கு
ஓகே ஓகேங்க
அப்றோ செலக்ட் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா எந்தந்த அதுல கோடு நம்பர் மாறு இருக்குங்க அந்த கோடு நம்பர வ ந்து எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க ஏதாது புடிச்சிரு க்கு அப்டின்னு வேணுனு அந்த நம்பர வச்சு நா உங்களுக்கு வாங்கி
கரெக்டுங்க ம் ஆமா இதுதா நல்ல ஐடியா ஏன்னா நம் ம பத்தையு வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு புடிக்குமா புடிக்காதன்னு சொல்ல முடியாது இப்ப நம்ம டிசைன ஃபர்ஸ்ட் காட்டோம்னா நம இன்வஸ் மெண்ட்டே வந்து கேரண்டியா பண்ணிக்கலாம்ல அவுங்களுக்கு வேணுனா மட்டு வாங்குனா போது இல்லைங்களா அவு வேணா மட்டு அதை காசு போட்டு நம்ம வாங்கினோம்னா போது இது ரொம்பவுமே நல்லா இருக்குங்களே இந்த ஐடியா ம்
ஆமாங்க ஏன்னா ரொம்ப வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வீட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பண ரொம் ம்ப போட்றதுக்கு அதனால சின்னதா பண்ணிக்கலாங்க ஒன்னு ரெண்டு யார் கேட்கறாங்களோ கேட்லாக்க காமிச்சு இந்த டிசைன் புடிச்சுதுன்னா வாங்கி குடுக்கலா அத வச்சு அத போட்டுட்டு போனாங்கன்னு வைங்க அத நாலு பேரு கேட்பாங்க அப் அப்டியே கொஞ்சோ கொஞ்சோமா பண்ணிக்கலா பெரிய லெவலுக்கு ஃபஸ்ட்டு எறங்க வேண்டா
ஓ கரெக்ட் தா கரெக்ட்டு தாங்க ஆமா இப்போ அ செயினுன் கூட இல்லாம வளையாலுமே பாத்தீங்கன்னா அதுலியே ஏகப்பட்ட சைஸ் எல்லா இருக்குலைங்களா ஒவ்வொருத்தங்க கொஞ்சோ தடிமனா இருப்பாங்க கையி சின்னதா இருப்பாங்க ஒல்லியா இருப்பாங்க அதோட சைஸுமே கூடக்கு நம்ம க நல்ல ஐடியாவா இருக்குங்களே இது நா உங்களுக்கு இது ஒரு டவுட் இது கேட்க போய் பிசினஸே கொண்டுந்துட்டீங்க
இல்லி நானு பிசனஸ்ஸ பண்ணுவன்னு நெனைக்கல ஆமா நல்ல ஐடியா தாங்க பிசினஸ்ஸா பண்ணு நானு நெனைக்கலீங்க சின்னதா என எனக்கு வந்துட்டு செ ரி நா வந்து கலெக்ஷன்ஸ் போடுவே அத பாத்து பத்து எல்லாரு கோல்டு நெனைச்சுட்டு என்னட கோல்டு கலர் கலரா டிசைன் டிசைனா போடுறீங்களே எங்கதா வாங்குறீங்க எப்டி இந்த அளவுக்கு ரொம்ப ரிச்சான ஆளுகளோ அப்டின் நெனைச் சாங்க அவுங்க அப்டியே இல்லைங்க இந்த மாரி நா எனக் கு இந்த மாரி டிசைன்ஸ் ரொம்ப விரும்புவே அதனால இந்தமாரி நெறைய வாங்கிச்சிருக்கே டிரெஸுக்கு மேட்ச்ச போட்டு போ வா ஃபங்ஷனுக்கு தகுந்த மாரி அப்டின்னு சொன்னங்க அவுங்களு கேட்டு சொன்னாங்க ஒருத்தர் ரெண்டு பேரு வாங்குபோது அப்றோ அவுங்க நாலு எடத்துக்கு போம்போது அவுங்க அப்டியே
ஆமா ஆமாங்க ஸ்ப்ரெட் ஆகு கண்டிப்பா நீங்க இத கொஞ்சோ விளம்பரப்படுத்துற மாரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன் டடைரெக்டா இன்னமே நீங்களே டைரக் ட இன்னமே நெறைய பண்ணலா ஏதாவது ச ஸ்டேட்டஸ் மாரி ஏதாவுது பண்ணீங்க ம் ஆ தச்சுட்டு இருந்தீங்களா துணி எல்லா தைச்சுட்டு இருந்தீங்களா அது என்னாச்சு
துணி ஆ பண்றங்க மொதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சோ முடியறது இல்லைங்க என்னன்னா பசங்களை பாக்கவே சரியா இருக்கு அவ்ங் க படிச்சட்டு இருக்காங்க ஹையர் ஸ்டடிஸ் வந்துட்டாங்க அவ்ங்க கவனிக்க முடியறதில்லைங்க என்னங்க
இல்ல சவுண்ட் கேக்குன்னு பண்ண மாட்டேங்கறீங்களா
அவங்கள கவனிக்க முடியறதில்லைங்க நம்ம ஒர்க்கு அது இதுன்னு போயிட்ட வெச்சுக்கோ இப்ப வந்து நீங்க சொல்ற பேஞ்சுவ இதுன்னா செயினு இந்த மாரி பேங்கிள்ஸ் அப்டின்னா வச்சுக்கோங்க அவங்க இ இது ஒரே ஒரு டைம்ல வந்து பண்ணிக்கு வாங்க நம்ம வா ஒன்ஸ் வாங்கறோ குடுக்குறோ அதோட போய்ரு இது வீட்ல நம்ம பண்ணிட்டே வச்சுக்கோங்க மிஷின் படல் சவுண்டு வரு அவங்களு வந்து வந்து உக்காந்துக்குவாங்க படிக்கறக்கில்லாம அதனால சரின்ட்டு இப்பத்தி கொஞ்சோ நிறுத்தி வச்சிருக்கங்க
ம் மறந்துருவீங்களே அப்ப நீங்க இத்தன்னாள் அத வந்து டச்ல இருந்துட்டே இருந்தாதாங்க தக்கறதெல்லா வந்து அப்டி ஞாபகத்துல நிக்கு
நம் வெளில எல்லா தச்சு தர மாட்டங்க
அப்டிங்ளா நீங்களே அதாவது உங்களுக்குமே நீங்க தச்சுக்கலால்ல
என்னோட ட்ரெஸ் மட்டு தச்சுக்குவ வெளிலலா தச்சு குடுக்குறதுலா இல்லங்க ஏனா நம்மளுக்கு டைம் வேணு இல்லைங்களா கொழந்தைகள பாத்துக்கணு இந்த இது வேற பண்ணிட்ருக்கோ
ஒரு ஒன் அவர் பண்ணுங்க
அதுதாங் பண்லான் நெனச்சிட்டு இருக்க இப்பதா ப்ளான் பண்ணிட்ருக்க இதுக்கு க கஸ்டமர் வர்றாங்களா அப்போ அந்த மிஷின பாத்து அதையு கேட்டுட்டு இருக்காங்க
அதா அதா ஆக்சுவலா இப்ப அ அந்த கஸ்டமர்லா வர றாங்கனு சொல்லும் போதா எனக்கு இது ஞாபம் வஞ்சுங்க ஏன்னா அ த துணி இருந்துச்சுன்னா அவங்களே வந்து கஷ்டமரா தெக்கறதுக்கு அவங்களே கஷ்டமரா கூட வருவாங்க அவங்களே துணியு குடுப்பாங்க இல்லலைங்களா
ம் கேட்டுட்டேதா இருக் காங்க நா தா கொஞ்ச இருங்க கொஞ்ச நாள் போட்டு போட்டுன் சொல்லிட்ருக்க கொழந்தைய படிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சோ நமக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போய்ட்டு இருந்தா னா அதனால முடிஞ்ச வரைக்கு அவங்க ஸ்கூல் டைம் ஸ்கூலுக் போம் டைம்ல தா நா வர சொல்லுவங்க அவங்கள கஸ்டமர்ஸ ஏனா அப்பதா கொஞ்சோ நம்மளுக்கு டிஸ்டபன்ஸ் இருக்காது அவங்களுக்கு டிஸ்ட்பன்ஸ் இருக்காது
சேரி சேரிங்க ஆக்சுவலா நா கொஞ்சோ ம் எடைல இதெல்லா எப்டினே எடைல எடைல ஒரு இன்டரெஸ்ட்டா வருதுங்க அப்பறோ பாத்தா அந்த இண்ட்ரஸ்ட் தொஸ்சுன்னு போய்ருது ஆறுவ இருக்கும்போது தச்சே அப்பறோ பாத்தீங்கனா அதுவு எங்க வீட்லயு ஒரு மிஷின் இருக்குதுங்க மூலைல இருக்குது ஆனா சோ இந்த வீடியோஸ்ல எல்லா வர்றதெல்லா பாத்து பாத்து கொஞ்சோ கொஞ்சோ தச்சங்க ஆ ஒரு ஒரு ஒரு டைம்ல ரொம்ப பீக்ல இருந்துச்சு ஆர்வம் கண்டிப்பா அத தச்சு முடிச்சிற்லானு ஒரு இதுல சுடிதாரு அந்த மாரில்லா தச்சங்க ஒரு நாலஞ்சு வேணா தச்சிருப் ப்பங்க அதுக்கப்பறோ அதோட விட்டதா அதுக்கப்புறோ மறுபடியு அது தோண மாட்டேங்குது
சேரி சேரிங்க ஆ
அதனால டெ டெய்லரிங் அதெல்லா நம்மளுக்கு செட் ஆகாதுங்க இந்த பிசினஸ் வேணா நா வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்ற செரிங்களா இந்த மாரி ஏதாவது வேணா பண்லா ஓ ஒரு நாள் வர்றேங்க ம் செரிங்க நே ர்ல வர்றங்க அப்றோ பாத்துக்கலா ம் செரிங்க வீட் ல எல்லாத்தையு கேட்டதா சொல்லுங்க பாய் ம் வச்சறங்க பாய் ம்